என்னப்பா ரொம்ப பிஸியா இருக்கீங்ளா
இல்லல்லப்பா இப்பதா கொஞ்சோ வேலய முடிச்சே
அப்புடியா நானா எங்க வீட்டுக்கு இன்னிக்கி இங்க விருந்தாளிங்க வாரேன்னு சொன்னாங்க அதனால் ஆமாங்க இன்னிக்கி விருந்தாளி வராங்க என்ன செய்றதுனு தெரீல
இது சைவமா அசைவமா இன்னிக்கி
அசைவோந்தா செய்வோ நாங்க எப்போதுமே விருந்தாளிங்க சைவோ போட்டா கோச்சிக்க மாட்டாங்ளா
ஆமா ஆமா
ஆமா ஏற்கனவே என்னிக்காது ஒரு நாள் தா வராங்க
என்ன இன்னிக்கி விருந்து இன்னிக்கி என்ன இன்னிக்கி விருந்து இன்னிக்கீ
விருந்துதா பிரியாணி செய்யலான்னு பாக்குறே ஆட்டுக்கு கறி எடுத்து வெச்சிருக்காங்க அத வெச்சு என்ன செய்யறதுனு தெர்ல சிஸ்டர் உங்க ஸ்டை நீங்க பிரியாணி எப்டி நல்லா செய்வீங்ளா
செய்வ சிஸ்டர் பசங்களுக்குதா பிரியாணி ரொம்போ பிடிக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சிருவோ நாங்க ஓ இங்க ஆட் ட்டுக்கறி கோழிக்கறி எல்லா பக்கத்துலயே கெடைக்கோ கொஞ்சோ வந்து விலை மலிவாவவு கடைக்கோ ஃப்ரெஷாவு இருக்கோ ஆமா
நீங்க போயி வாங்குவீங்ளா இல்ல வீட்ல உள்ளவுங்க வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்ளா
ஏ கணவர் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க ம் அதுல வெச்சு நாங்க செஞ்சுறது மதியோ ச சாப்பாடு செய்வோ
செரி சிஸ்டர் நீங்க சொல்லி் குடுங்களே உங்க ஸ்டைல்ல இன்னிக்கி நா செஞ்சு பாக்குறே எங்க வீட்ல
செரி சிஸ்டர் அதா வெங்காயோ தக்காளி எல்லா ஃபர்ஸ்டே அறிஞ்சி வெச்சுக்கணோ
செரி
நம்ம அந்த பட்ட கிராமி யேலக்காலா இருக்கு பாாத்தீங்ளா அது வந்து பொடி நுனுக்கி வெச்சுக்கணு நம்ம
செர் செரி
அதுதா நம்முளுக்கு வந்து அந்த வாட குடுக்குறதே அது அதுதா அது நம்ம பட்ட கிராம்பு ஏலக்கா மூனுத்தியு நல்லா வருத் துட்டு மிக்சில போட்டு அடிச்சு நம்ம டப்பால வெச்சுட்டோம்னா
ஆ
அது ரொம்ப நாளைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்குலா வெச்சுக்கிட்டு
அப்புடியா
ஆமா அப்ப ஆட்டுக்கறி வேக வைக்கும் போது மஞ்சத்தூளு இஞ்சி பூண்டு அப்றோ எண்ண ஊத்தி வேக வைக்கணு ஒரு அஞ்சு விசிலு ஆறு விசிலு ச்சி வேக வெக்கணு
எனக்கு அப்பப்ப எனக்கு இஞ்சி பூண்டு உரிக்கவே புடிக்காது சிஸ்டர் எனக்கு அதனாலயே நா பிரியாணி செய்யறதே வெறுத்துருவே
இங்க வந்து முன்னாடியே அரச்சு வெச்சு நம்ப வந்து குளிர்சாதான பெட்டில வெச்சா உங்கள்க்கு அப்டியே இருக்குமே நீங்க அந்த மாரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கல
அத மாரி அரச்சு வெச்சா வீணா போய்டாதா
இல்ல சிஸ்டர் நீங்க வந்து இஞ்சி இஞ்சி புண்டயு சம அளவு எடுத்துக்கிட்டு மிக்ஸ்ல வுட்டு அ அளவா கழுவிட்டு மிக்சில போட்டு அரைக்கும் போது கொஞ்சோ வந்து தேங்கா எண்ண இல்லாட்டி நல்லண்ண இருக்கு பாத்தீங்ளா
ஆமா
அத கொஞ்சோ வந்து சேத்து உண் அரச்சு வெச்சுக்கிட்டீங்னா உங்கள்க்கு வந்து ஒரு வாரோ கூட இருக்கு சிஸ்டர் உங்கள்க்கு
அப்டியா ஒரு பாட்டில்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவீங்க
ஆமா சிஸ்ட நீங்க அத வச்சுட்டீங்ன்னா உங்கள்க்கு வந்து அப்டியே இருக்கு கலரு மாறாது நம்ம என்ன ஊ இது வந்து கலர் மாறாம இருக்கு
அப்புடியா
அதுக்காக தா நம்ம எண்ண ஊத்தி வச்சட்டொன்னா நம்மளுக்கு வந்து அப்பபோ தேவையான நம்ம அடிக்கடி நம்ம இது இஞ்சி பூண்டு வச் சேத்துப்போ இல்லையா ஒடம்புக்கு நல்லது அது செரிமானத்துக்கு நல்லது அதனால ம்ம எல்லாத்துக்குமே இல்ல உருள கிழங்கு வருக்கும் போது சரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இஞ்சி பூண்ட வந்து சேத்துக்கலா சிஸ்டர் இம்பாலு அடிக்கடி வந்து அடி அடிக்கடி அரைக்காம இது மாரி ஒரு வாரத்க்கு ஒரு தடவ அரச்சு வெச்சுக்கிட்டீங்க நம்மளுக்கு தேவ தேவ்ப்படறப்ப யூஸ் பண்ணிக்கலா சிஸ்டர்
எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ய மாமியாரு இந் தேங்கா இருக்கு பாருங்க
அதா
தேங்கவிய ஃபு ஃப்ரீசர்ல கொண்டு போய் வெச்சுருவாங்க ஆமா தேங்காவ அரச்சி அந்தந்த கொழம்புக்கு வேணு நீ சும்மா சும்மா அரப்பியா அப்டின்னு சொல்லிட்டு தேங்காவ ரொம்ப நாள் வச்சிட்டு இருந்தாங்க எனக்கு பா பார்த்தே வேணா இந்த மாரிலா செஞ்சா ஒடம்புக்கு கெடுதல் தா வரோ நம்ம இந்த மாதிரி செய்ய வேணாம் சொல்லிட்டு அன்னேலருந்து நா வந்து தேங்காவையு அரைக்கறத விட்டுட்ட இஞ்சி பூண்ட அரைச்சு வைக்கிறதயும் விட்டுட்ட
தேங்க வந்து அரைச்சா வீணா போயிடாதா சிஸ்டர் கொழம்புக்குலா நம்ம ஊத்தும் போது திரி திரியா வந்துராதா
என்ன என்ன போட்டு அவங்க தயாரிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல சிஸ்டர் ஆனா அத அப்படியே நம்ம இன்னைக்கு அரைச்ச மாதிரியேதா சிஸ்டர் பாத்தா அப்படியே இருக்குது
ஆமா ஆமா
இப்ப அந்த இது பிரிட்ஜின்னு ஒண்ணு வந்துச்சு பாருங்க அதுல இருந் எல்லாரோட வீட்லயும் பழைய கொழம்பு பழைய சோறு இதுதா சிஸ்டர் அ அதிகமாருக்கு ஃப்ரிட்ஜில
ஒடம்புக்கு அனால் கெடுதல் தானே அது
ஆனா அது அவுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்றாங்களே
மாவெல்லா எப்போ அரப்பிங்க அன்னக்கு அரப்பீங்களா இல்ல வந்து வார்த்துக்கு ஒருதட அரச்சி வைப்பிங்களா ஃப்ரிட்ஜில
ம் நா அரைச்சன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ தா மாவரப்பே ஆனா ய மாமியார் அரைச்சுதுன்னச்சிங்கள அது பத்து நாளைக்கு வெச்சுக்கோ அந்த மாவ நானு அடிக்கடி சொல்லிட்ட இந்த மார்ல்லாம் செய்யாதீங்க ஒடம்புக்கு வீணா போயிடும் புள்ளைங்கருக்கு புள்ளைங்கருந்தாலும் பா புள்ளைங்க இல்லைன்னாலும் பரவால்ல ஆனா புள்ளைங்க இருக்கிற வீட்ல இந்தமாரி செய்யலாமா சொல்லுங்க
பசங்களுக்கு இந்த வெயில் காலோ ஒத்துக்காது புளிச்சு போயிட்னா புள்ளைளுக்கு வந்து வயித்து ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும்
ஆம்மா நீங்க எப்படி அரப்பீங்க
தா உ வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவ அரப்ப சிஸ்ட
மூணு நாளைக்கு ஒரு தடவ செரி நல்லது தா அதுவு
ஆமா அதிகமா டெய்லி டெய்லி நம்ளால அரைக்க முடியு எல்லா வேலயும் பாக்க முடியாது
கண்டிப்பா
அந்தாங்க ஒரு மூணு நாளைக்கு அதனா ஆச்சு அது ஒரு வார்த்துக்கு அ ஒரு நாளைக் யூஸ் பண்ணு அடிக்கடி நாங்க வந்து இட்லி தோச யூஸ் பண்ண மட்டுந்த சப்பாத்தி அந்த பாதி மாரி இன்னக்கு நவதானியம் வச்சி இந்த கருப்பு கொடி அரிசில்லா இருக்கு பாத்தீங்களா
ஆமா
அத வச்சி கொட நாங்க டெய்லியு கஞ்சி வச்சு குடிப்போ பிள்ளைளுக்கு ஸ்கூல் போர்துக்கும் நாங்க ஊத்தி குடுப்போம் ய பசங்க எல்லா நல்லா விரும்பி சாப் சாப்புடுவாங்க
பரவால்ல நீங்க ஆரோக்கியமானதுதா புள்ளைங்களுக் குடுக்குறீங்க பாருங்க
வாம்மா அது கஞ்சி வந்து நல்லா இருக்கும் சார் ஒடம்புக்கும் நல்லது அந்த காலத்துல ராஜாக்ககெல்லாம் சாப்ட்டது அது
அந்த கருப்பு கவுனிய கஞ்சி அரிசி இருக்கு பாத்தீங்களா அத சாதோ வடிச் ச்சா கொல கொலன் போயிடுது நீங்க எப்பிடி அத செய்வீங்க
சாத எல்லா வடிச்சு நம்மளுக்கு வந்து வெற வெறையா இருக்கும் சிஸ்டர் அது வந்து செய்ய முடியாது நம்மளுக்கு கஞ்சி கஞ்சா வச்சு குடுத்தா நீ மொத நாள் நைட்டே வந்து ஊற வச்சிர்ணு சிஸ்டர் அந்த கருப்பு கவுனி அரிசிய
சேரி
மறுநாள் வந்து வடிகட்டிட்டு அந்த அரிசிய மட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சோனாந்த ரவா பதத்துக்கு வந்துரும் சிஸ்ட அது
சேரி
அது வந்துனா அதுல வந்து நம்ப குக்கர்ல வந்து சின்ன வெங்காய இருக்கு பாத்தீங்ளா சின்ன வெங்காயோ அ வெந்தயோ ஜீரகோ உப்பு எல்லா கலந்து வேக வச்சோம்னா அது நல்லா கொதியா அந்த கொழகொழனு வந்துரு சிஸ்ட அப்டி கஞ்சி பததுக்கு வந்துரு‌ அதுல்ல
சேரி
அதை நம்ம எறக்கி வச்சி தேங்காய்பூ கொஞ்சோ வந்து அரச்சு ஊத்தி கடைசியா நம்ம முருங்க கீர இருக்கு பாத்தீங்களா அத போட்டு சாப்ட்டா நல்ல ஒடம்புக்கு நல்லது சிஸ்டர் அது
நல்லா அயன் சத்து கால்சியம் சத்து எல்லாமே இருக்கு கும் போலயே
ஆமா நல்லா குளி முருங்கை கீர வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு தேங்காப்பாலும் நல்லது புள்ளைங்களுக்கு நல்லது
ஆம்மா
அ அது மே அந்த இதெல்லா குடுப்பீங்ளா சிஸ்ட
எது
அந்த கஞ்சி மாரிலா இருக்குல்ல
நா என்ன குடுப்பன்னா நா முன்னாடி நானு எ கணவரு ஒடம்பு கொறைக்கிறதுக்காவ இந்த கருப் பு கவுனிதா சேத்துக்கிட்டோ கிட்டத்தட்ட ஒரு மாசோ நாங்க சாப்டோ எப்டி சாப்டோன்னா நா என்ன பண் நீங்க சொறே மெத்தடு் தா மொத நாள் நைட்டு நா ஊற வச்சிருவே ஊற வச்சிட்டு மக்க நாள் காலையில அது மிக்சில அடிச்சிட்டு சின்னவங்காய இருக் பத்திருக்கீங் சின்ன வெங்காய தெரியும்ல சி அத சின்ன வெங்காயோ பச் சமொளகா சீரகோ ஆ எல் அந்த மிக்சில கலந்து வச் சோ பத்தீங்ளா அதயு போட்டு குக்கர்ல விசில் வச்சிருவே ஒரு அஞ்சு ஆறு விசில் வப்பே அதுக்கப்பறோ அதை எறக்கிட்டு தேங்காப்பால புழிஞ்சி அ கொஞ்சோண்டு உப்ப போட்டு கலக்கி நாங்க அத குடிப்போ காலேயிலே நாங்க ஒடம்பு இளைக்கிறதுக்காக அத நாங்க பயன்படுத்துனோ
இதுல தம்மங்கூல்லு கேப்பகூலு அதெல்லா குடிப்பீங்களா கேழ்வரகு கூல்லா இருக்குல்ல
கம்மங்கூலு ஒரு தடவ என்னோட அக்கா வந்து எங்க வீட்டுல செஞ்சு குடுத்தாங்க எனக்கு வந்து அப் ப எனக்கு அது புடிக்கல என்ன அது எனக்கு ஒரு மாரி புளிப்பா இருக்கற மாரி இருந்துச்சு எனக்கு வேணா புளிப்பா இருக்குன்னு நா சொன்னே நீ பாரு எங்க அக்கா சொல்லிட்டு போனா இல்ல நீ பாறே நீ ரொம்ப ஆசைப்பட்டு நீ இத சாப்புட்ரியா இல்லையான்னு பாருன்னு அவ சொன்னா அதே மேரி சிஸ்டர் நா அவ சொன்ன மாறியே நா செஞ்சி பாத்த அவ்ளோ அருமையா வந்துருந்துச்சு சிஸ்டர் கம்மங்கூழு
ஆமா சிஸ்டர் மொத நாள் மொத நா அதுவு அந்தமேறி தா ஊற வச்சிறனு அது மொதனாளே
ம்
அவு நல்லா வ ஊற வெச்சிட்டு ஹ மிக்ஸில விட்டு அதே இது கருப்பு கவுனி மாறி தா அதையு வந்து நல்ல மிக்சஸில விட்டு அரைச்சி வெச்சுக்கணு
அப்பிடியா ஆ நா ஆ
வந்து அடுப்புல சட்டி மண் சட்டி தான யூஸ் ப பயன்படுத்தணு அதுதா நம்ம ஒடம்பு குளிர்ச்சி அது அதனால மண் சட்டிலையே என்ன செய்ணு நல்லா கா கூழ் பததுக்கு‌ காய்ச்சினு சிஸ்டர் அத
சேரி
காய்சிட்டு இந்த தண்ணி ஊத்தி அதுல ஃபுல்லா தண்ணி ஊத்தி நைட்டே ஃபுல்லா வெச்சின்ணு இப்ப நைட்டு புளிச்சிரு இல்லையா அது அந்த மாவு நல்லா புளிச்சிருல்லையா காலைல வந்து அத எடுத்து தயிர் நெறைய எடுத்துக்கணு தயிர் வந்து உடம்பு குளிர்ச்சு காலையிலயே சாப்டா
செரி சிஸ்டர்
தயிறு மாங்கா அ சின்ன வெங்காயோ அதேமாரி பொடிசு பொடிசு பொடிசா அரிஞ்சு அதுல போட்டு சாப்பாடுதா சிஸ்டர் உப்பு கலந்து சாப்டா நல்லது உடம்பு நல்லா குளிர்ச்சி சிஸ்டர் நல்லா வலுவு குடுக்கோ எலும்புக்கு நல்லது சிஸ்டர் அது
அப்புடியா நானு இதே மாரிதா சிஸ்டர் பண்ணுவே அதே மாரி நா கொழம்பு வெச்சா எப்போதுமே மண்சட்டியில மட்டுந்தா கொழம்பு வெப்பே எனக்கு இந்த சி எவர் சில்வர் பாத்திரல்லா சுத்தமா புடிக்கவே புடிக்காது மண் சட்டில கொழம்பு வச்சாதா அது சாப்புட்றதுக்கு அருமையா இருக்கு
நாங்களா எல்லா செஞ்சு வெப்போ நாங்க வந்து இந்த அந்த பாத்தரோ இப்போ பய்ன்ப இது வரைக்கு பயன்படுத்துனதே கல்யாணோ ஆனதுலேந்து இது வரைக்கு பயன்படுத்தினதே இல்ல நாங்களு சட்டிதா பயன்படுத்துவோ
ஆ மீன் கொழம்பல்லா மீன் கொழம்பல்லா அதுலதா சிஸ்டர் நா வப்பே
சரி சரி சிஸ்டர் தண்ணி குடிக்கிறதுக்குல்லா பான வெச்சிருக்கீங்ளா
தண்ணி குடிக்கிறதுக்கு நா வ மொதல்லா வாங்குனே என்ன பண்ணிடுச்சு என் வீட்டுலதா சிறுவண்டுகல்லா இருக்கு ங்கல்ல அதுங்க என்ன பண்ணிட்டுங்க பானைய வொடச்சிருச்சிங்க
அப்டியா
அதனால நா அந்த பான சைடே நா போமாட்ட நீங்க எப்டி வெச்சிருக்கீங்க வீட்டுல உங்க வீட்லயு கொழந்தைங்க இருக்கு
ட்டு அட நாங்க வந்து தண்ணி பான வெக்க கொஞ்ச மித்தைமுக்கு வந்து கொஞ்ச மேட மாரி இருக்கு சிஸ் டர் பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எட்டாது அதுல அடியில மா ஆத்துமண்ணு இருக்குல்ல ஆத்துமண்ண கொட்டி அதுக்கு மேல பானை வெச்சி அத் தண்ணி கொஞ்சோ நல்லா கூலிங்க வெயிலுக்கு அதா சிஸ்டர் நல்லது கொஞ்ச கூலிங்கா இருக்கோ பசங்களுக்கு அந்த ஐஸ் வாட்டர்லா குடுக் க்காம இந்த மாரி குடுத்தா உடம்புக்கு நல்லது சிஸ்டர்
அப்படியா நாங்க வந் வந்து மீன் கொழம்பு அதுல வெப்பே சாம்பார் வெப்பே புளி கொழம்பு சுண்ட கொழம்பு வ அது இல்லாம கருவாட்டு கொழம்பெல்லா நா அதுலதா வெப்பனே எனக்கு ரொம்ப புடிக்கு
வித விதமா வந்துருச்சு பா ச பானைங்க சட்டிங்கெல்லா கரண்டி வெரிக்கு எல்லாமே வந்துருச்சி இப்போ
ஏன் எ தோச கல்லு கூட அதுலே வந்துருச்சு உங்களுக்கு
அப்படியா ஆ, ம், ம்
நீங்க வேணா போய் பாருங்க தோசகல்லு இருக்கு எல்லாமே இருக்கு
மதியம் என்ன சமையல் இன்னைக்கி
அதுதா பிரியாணி பண்ணலானு பாத்தே எனக்கு சரியா தோணல என்ன பண்லான்னு விருந்தாடி வேற வாரேன்னு சொல்லிருக்காங்க வரப்பயே அவங்கள பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிட்லாமானு பாக்கறே இல்லனா
அதுவு நல்லதுதா வேல ஈஸியா முடிஞ்சிடு உங்களுக்கு
ஆமா எ கணவர கு சொல்லி நீங்க வரப்பயே பிரியாணி ரெண்டு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களே மதிய வேலை முடிஞ்சிரு காலைல செஞ்சத நானு எ கொழந்தைங்களு சாப்ட்டுருவோ
ஆமா ஆமா சாயங்காலங்கலா கொஞ்சோ ஏதா ஈவினிங் ஸ்நா ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சுகூட குடுக்கலா பா வந்தவங்களுக்கு
ஆமா சிஸ்டர், ஓகே சிஸ்டர், உங்கள்ட பேசுனதுல நேரம் போனதே தெரியல சிஸ்டர்
சேர் சிஸ்டர் நாளைக் மறுடியு நா நேரோ கடைக்கும்போ ஒங்ககிட்ட பேசுறன் ஸ்டர்
கண்டிப்பா நீங்க பேசுங்க அதே மாரி நீங்க எப்போதுமே ஆரோக்கியமா செய்றீங்க பாத்தீங்ளா
அ, ஆமா
அது எப்போதுமே நீங்க கண் தொடர்ந்து செய்ணு
கண்டிப்பா கண்டிப்பாங் சிஸ்டர் நீங்களு அதே மாரி பின்பற்றுருங்க
கண்டிப்பா சிஸ்டர் நா செய்யறே சிஸ்டர் கண்டிப்பா
சொல்லிக்குடுங்க இதுமேரிதா செய்யனு இதா ஒடம்பு ஆரோக்கியம்னு சொல்லிக்குடுங்க பசங்களுக்கு இப்பலேந்து பாத்தாத பழக பிள்ளைங்களுக்கு வந்து பதியு அது மனசுல போய் பதியு
ஆமா சிஸ்டர் நம்ம கொழந்தைங்கள நம்மதா நல்லபடியா வழி நடத்தி கொண்டு போணு சிஸ்டர்
அதா இப்பைலேந்து அதுங்க பழகிடுச்சுன்னா இது இதுலயே அதுங்களுக்கு பழக்கம் வந்துடு அவங்களுக்கு அத எவர்சில்வர் பாத்தரத்துக்கே போக மாட்டாங்க மண் சட்டிலே பழகிடுவாங்க
கண்டிப்பா சிஸ்டர் நீங்களு உங்க ஒடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லபடியா பாத்துக்கோங்க சிஸ்டர்
சேரி சேரி
ஓகே சிஸ்டர், நன்றி சிஸ்டர்.
நன்றி சிஸ்டர்.